ஆ சொல்லுங்க
சொல்லுங்க
ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஒன்னே பண்ணலங்க இது முன்னத தா ஒருத்தர் கூட பேசுனா அவங்க தமிழ்ல டுவெண்டி நைன் ஹண்ட்ரட் மூவி பேர் சொன்னாங்கோ அந்த மூவி ஸ்டோரி
ஆ நா கூட கேள்விப்பட்டே
என்ன கேள்விப்பட்டீங்க
டுவெண்ட்டி நையன் மூவி
பாத்தீங்கிளா
இல்ல அவ்ளோ டைம் இல்ல சோ அதுனால நா பாத் க்கல ஆனா போயின்னு இருக்குது எல்லாரு நல்லாக்குதுன்னு சொல்லி நாங்
ஆமாங்க டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் மேரேஜ் பண்ணி மேரேஜ பண்ணாத டவெண்டி நைன் இயர்ஸ் பாய் ஸ்டோரி அங்க அது ம் இதுக்கு முன்ன அந்த ஸ்டோரிஸ் சென்னா கேட்டுட்டு இருந்தேங்க
ஆமாவா நா இப்பதா வெப் சீரிஸ் தாங்க பாப்பே நா எல்லாமே
எதுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு ரிசார்ட் தா பாத்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு
இன்னைக்கு ரிசார்ட் இருக்கு அதுக்கப்புறமா கசின்ஸ் கல்ய கசின்ஸ் கல்யாணோ அப்படின்னு ஒ மலையாளம் சீரிஸ் ஒன்னு பாத்
ம் அது பாத் அது பாத்து ஐ வருமா என்னங்க்கா
இல்ல இல்ல நல்லா இருக்கு
ஆ எ பைய ஏமாத்துறன்னா பைய ஏமாத்துறானா பொண்ணு ஏமாத்துறாளாங்க
அது வந்து கசின்ஸு நா சொல்றது கசின்ஸ் கல்யாணம் அது மலையாளம் சீரியஸு
ஓகேங்க நா ஏதோ ரீல் பாத்தே அது பொண்ணு ஏமாத்திறால்ல பைய ஏமாத் திறாலங்க நீங்க பாக்குற சீரியஸ் ஏன்னா ஏமாத்திடுறாங்க ரிங் போட்டுட்டு அத்தானே அத்தானே அங்க ஸ்டோரி ரிங் போட்டு ராஸ் அத்தா ரீலா
ஆ கசின்ஸ் வந்து ஆ அவுங்களுக்கு நா மூணு பேரு பொம்பள பசங்கோ ஆ ஒருத்த அதுல வந்து து உங்களுக்கு பிடிச்ச அவ யாரமா உங்களுக்கு புடிச்ச ஆக்டர் கூட இருக்கு
யாரங்க திப்புவா
ஆ திப்புதா
ஆங்க அவதானா ஹீரோ மெயினு
மெயின் ஹீரோ கெடையாது கமெடியனாதாவரா ஆனா செகண்ட் ஹீ ஹீரோதா ஆ அவங்க மூணு பேர் சிஸ்டர்ஸ்ல ஒரு சிஸ்டருக்கு ஹீரோ
க்காங்களா எப்பிடி இருக்கீங்க புலி சிங் புலி சிரீஸ்ஸா த்து எப்பிடி இருக்கு அப்பிடியே இருக்கா புளி வெப் சீரீஸ்ஸா
புளி நா பாக்கல
உப்பு புளி
ஆ அதுவா ஆமா கொஞ்சோ அந்த மாரிதா இருக்கு ஆனா அக்கா தம்பி தங்க ஆ அக்கா தங்கச்சிங்கோ தம்பி எல்லா ரொம்ப க்ளோஸா நல்லா இருப்பாங்கோ அவுங்க அப்பா வந்து டூ ஃபேமிலி ஏமாத்திங் ப்பாங்கோ அந்த பைய கண்டுபிடிச்சிருவான்
ஓகே சேம் ஸ்டோரி உப்பு புளிக்காரம் மாரி இருக்கு ஸ்டோரி
உப்பு புளிக்காரம் வந்து ஒரு அவ அவங்க அப்பா ஏமாத்த மாட்டாங்கோ புரியிதா ஆனா இதுல வந்து அவுங்க ப்பா வந்து அ செகேண்ட் ஃபேமிலி மெயின்டென் பண்ணுவாங்கோ அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு ஆனா அந்த பொண்ணோட அப்பா ஜெயில்ல இருப்பாங்கோ இந்த மாரி அந்த பொண்ணு வந்து இவுங்கள ப்பாவ ஆக்ஸப்ட் பண்ணமாட் ஆ அவங்க அப் ப்பா கிட்ட ஜெயிலுக்கு போய் வந்தன்னு இருப்பா
ம்
ம் அது இன்னு ஸ்டோரியா அது வரணு
ம்
இப்போதிக்கு இது மட்டுதா போயின் இருக்குது
ஆ
ம்
என் தம்பி போன் பண்றேன்னனு நினைச்சிட்டு இருக்கே நானு இப்ப பண்ணேங்கன்னி என் தம்பி ஐயோ ரூட்டு மந்து பூட்டேனான்னு பண்றேன்னு நா நினைக்கிறே வீட்டுக்கு வர முடியுமாந்தான தெரியல
அப்படி எல்லா எதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு ஒழுங்காதா தெரியு டாபிக் நம்ம ஏதாவது நல்ல இ இதுவாக இருந்தா நம்மளுக்கு வந்து அதிகமான வருமானம் வரும்
என்ன ஒன்னு எனக்கு தெரில எனக்குக்கெல்லா சினிமா ஸ்டோரிங தா சொல்லிட்டு இருக் க்கங்க
அதா அதாங்க நம்ம வந்து டிஃப்ரெண்டா பேசு ஆமா எப்பயமே பேசினதே பேசினந்தா ஆ ரொம்ப கம்மியான இதுதா கிடைக் கம்டின்னு சொன்னாங்க அதனால வேற ஏதாவது பேச அ நீங்கள் வேறு வெப்சீஸ் ஏதாவது சொன்னிங்கன்னா நா அது ட்ரை
ரிசார்ட் பாருங்க
ரிசார்ட்டே நா தாங்க சொன்னே
அதாங்க பாருங்கன்னு நா தா சொல்
ம் நீங்க பாத்துட்டீங்க அதனால எனக்கு வந்து ஃபஸ்டு எபிசோட் பார்கக்க முடியல மூணு நாள் தா பார்த்தே நானு ஆ நோய் ரிசார்ட் இன்னிக்கு ம்
நா எல்லா பாத்துட்டேங்க நல்லா இருச்சி தட்டு பாத்துட்டோங்க
ம் நா இனிமேதா இன்னு ஒரு எபிசோடுப்பா இருக்குதுங்க பா
ஆ ஹீரோ ட்வெண்டி நைன் சொன்னாங்க அது ஏதோ சொன்னாங்க எங்க ஸ்டோரி திரிசூர்யா சினமாவு வராங்க சூரியா சினிம்மா ஆல்ரெ அப்படி நா பாத்துட்டேங்க நீங்க பாத்துட்டிங்கள
ஆமா ஆமா நானு பாத்துட்டேங்க
ஆ ம் வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க எல்லாரு எப்படி என்ன பண்றாங்க
என்னங்க நா இப்பதா அங்க ஆ ஸ்டோர் அரிசி கொஞ்ச எடுத்து வச்சே புழுங்கல் அரிசி கொஞ்சூண்டு எடுத்து வச்சே
ஸ்டோர் அரிசி அங்க ஒரு மூட்ட போட்டுக்கணுவாங்க
அந்த மூட்டை அரிசி குடுக்க மாட்டாங்களா அவங்க
கேட்டீங்களா
நா கேக்கல ஆனா அவங்க போய் தேச்சுட்டாங்கங்க
அப் போய் எத்தி போக்கணுவாங்க என்ன யார் என்ன நினைச்சா என்னங்க
இல் இல்லங்க எங்க அப்பா வாங்கின்னு வராங்க ஒரு மூட்ட அரிசி
வராங்களா
ம் சொல்றாங்க அவருக்கு தா ஒரு மூட்ட அரிசி ஏத்து போட்டுக்க சொல்லி
நா எங்கலிந்து
ம் எங்க இருந்துதா இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு கேஜி அரிசி வந்து ஐம்பது ரூபா ஓகேவா அப்ப ரெண்டு கேஜி வந்து ஆ நூறுபா
ஆ
ஆ ரெண்டு கேஜி நூறு ரூபா அப்டி ஒரு கேஜி ஐம்பது ருபானா இருபத்த அஞ்சு கேஜி எவ்ளோ ஆகு
ம்
ம் அது அதுக்கு அவங்க டிமார்ட்லயே வாங்கிக்கலான்னு பாத்துட்டு இருக்காங்க நானு தௌசண்ட் டு பிப்டி தா ஆகு து அப்ப இருவத்திஞ்சு கேஜி மூட்ட நம்ம அங்கேயேயிரத்தி எட்நூத்திஐம்பது ரூபாய்கக்கு வாங்கிக்கா பெஸ்ட் இல்லைங்க இப்ப நீங்க புதுவரிசி சாப்பாடு செஞ்சு பாத்தீங்களா அது நல்லா வந்ததா
ஆ வந்ததுங்க பரவாயில்லங்க
இப்ப செஞ்சீங்களா இல்ல பழைய அரிசி வீட்டரிசியே
இல்லங்க பையரிசி ஆயிடுச்சுங்க
அப்படியா ஐ வரோன்னு சொன்னீங்க நீங்க
வருன்னு சொன்னா உன்ன தம்பி வர கொஞ்ச ரொம்பவே செஞ்சுங்க ம்
ம் புது அரிசி போட்டீங்களா ரெண்டு கேஜி வாங்கிட்டு வந்தீங்களா
ஆமாங்க
ம்
அ
டிராவல்க்கு நம்ம அங்யே வாங்கிக்கிலாங்க இருபத்தஞ்சு கே ஜி
ஆ
ஆயிரத்தி எரநூத்தி ஐம்பது ரூபா விழுது ஆ அதுல பெட் கேக்குன்னா
அது ஏதோ கார்ல ஏத்துட் வந்துருலாங்க நீங்க அதுலருந்து ஊர்ல இருந்து
ஆயிரத்தி எட்நூறுங்க
அவ்ளோ பிரைஸ் விழுந்திருக்கா
ஆமா
இங்க கூட அவ்ளோதா இருக்குங்க எனக்கு தெஞ்சு அப்போ
ம் இல்லங்க இப்ப நீங்க வந்து ரெண்டு கே ஜி வாங்னா நூறு ரூபா சொன்னீங்க ஆமா லூஸ்லே ஒரு பத்து கே ஜி பத்து கே ஜி வாங்கிட்டா செரியா போல்யா
லூஸ்ல பத்து கே ஜி பத்து கே ஜியாங்க அது சும்மா வெயிட் மோல் சின்னவுங்கா அதுக்கானா நீங்க இப்டி உ பெஸ் தில்லாங்க வீட்லேந்து எத்துட்டோம் கா
ம் அவுங்கல்லா தரமாட்டாங்க
ஆ
உங்ளுக்கு கால் வந்துகிட்டு இருக்கா என்ன
இல்லங்க எனகொன்னு கால் வந்துட்டு இல்ல மெசேஜஸ்தா வாட்ஸ்அப் மெசேஜஸ்தா
ஆ செரி செரிங்க சத்தம் இங்கக்கி கேக்குதா அதனாலதா பாத்துட் ட்ருக்க ம் மஜ் செரிங்க உங்ளுக்கு இன்னு வந்துட்டே இருக்கு அப்டி என்னா தம்பியோட ஐ டிப் கூட உங்ளுக்கு தேவயில்லனு நெனைக்கிற நா வந்து
எனக் யாரானா கால் பண்ணாதா வருங்க நா பண்ண முடியாதுங்க
ம் பரவால்லங்க
நா கொஞ்ச பேர் நா பேசி வச்சுக்கே கொஞ்ச பேரு நா பேசி வச்சுனுட்டு இருக்கெ நீங்கே பண்ணுங்கொ நா பண்ண மாட்டே நீங்க ஒரு மெசேஜ் பண்ணி ஒரு கால் டு வாட்ஸ்அப் ரிங்க் பண்ணா நானே உங்களுக் பண்ணுவேன் சொ நா ஆன்ல ஆப்ல இருப்பே நீங்க பண்ணா சரியா இருக்குன் சொல்லிருக்க
ம் நல்ல விஷ்யெங்க அவுங்ககிட்ட எதா து ரெஸ்யும் அம்ச்சு எதாவ் பாக்க வேண்டியதானெங்க அவுங்கல்லா ஹவுஸ்‌ ஒய்ஃபா நெறைய அதிகமா பெண்கள் தா இரு க்காங்க
ஆமாங்க ஆமாங்க அதாங்க ஒரு ஹவுஸ் இந்த ஆப் இருக்கா அப்ப பண்ண போற நானு
ம் நல்ல விஷ்யொந்தாங்க ம் ம் ஆ வேற என்னங்க என்ன கொழம்புருக்கு இப்போ
வெஜ்டேபுள் சாம்பாருங்க
ம் எல்லா வெஜிடபிள்ஸு இப்ப அங்க வந்து நா ஏற்கனவே கேட்டே வெங்காய இருக்கு அப்டின் சொன்னாங்க அதனால வெங்காய இருக்கா
கொஞ்ச எத்துட்டு வந்தா பெட்டர் தாங்க ஆனியன் நானு அப்பப்ப யூஸ் பண்ணிட்தா இருக்கேங்க இங்க மேல
ஆ நா ஒரு அர கே ஜி எடுத்துருக்கே பூண்டு ஒரு நாலு பல்லு எடுத்துருக்கே சக்கர ஒரு ஒன்ர கே ஜி எடுத்துக்கிட்டே
ம்
ம் அவ்ளொதாங்க என்னால எடுக்க முஞ்சுது
ம் இங்க அரிசிய போட்டு ட்டு வந்துர்லா சும்மா பயந்துட்டுருக்கீங்க நா இந்த அரிசிய நாலா கீழ பாதி சாமான் காலி பண்ணிட்டு வந்திருப்
அது நீங்க எங்களுக்கு அந்த அளவுக்கல்லா அ அனுமதி கடையாது
ஏ எனக்கு பலே அனுமதி இருக்காங்க
தெரியிங்க வேற என்ன சொன்னாங்க இருவத்தி இருவத் தி ஒம்போது சினிமால வந்து யாரு ஹீரோ ஹீரோயின்
ஆ இருவத்தி ஒம் ஆ ஹீரோ பேர் வந்து தீரஜுங்க
ஆ சே
இரண் பேர் தெரியிலங்கா
ம் ஹிரோயின் இல்லல்ல எங்க தீரேஜ் லைப்
ஆ ஆமாங்க தீரஜ் லைப்ல ஹீரோயின் இர
ஆ வெறுக்கறான் ம் ஆமா ஆமா ஹாட்ஸ்டார்ல இருக நனைக்கிறாங்க டுவெண்டி நைன்
ஆ தெரியலங்க அது பாத்து பாத்துட்டு சொல்லுங்க எப்டி இருக்கு எனக்கு ஆல்ரெடி சொன்னாங்க நான் பாக்கல உஹம்
செரி பாப்போம் உம்
உம் தம்பி போன் பண்ணானா
அஹ் இல்லங்க நான் வந்து கூகுள் மேப் செக் பண்ணதுல பொம்ம நள்ளின்னு இருந்தது
இப்ப பாருங்க மேப்ல பார்த்து சொல்லுங்க எங்கராணு
உம் எங்க இருக்காரு அப்டின்னு பாத்தோம்னா சார்ஜிங் ரொம்ப கம்மியா ஆகிட்டே வந்துட்டுருக்குங்க அவருக்கு நாங்க அவர் வந்து மகாராஜா பேலஸ் செகண்ட்
மகாராஜா இல்ல இளையராஜா கூட இல்லங்க கரக்ட்டா சொல்லுங்க
பி எஸ் ஆர் ரெசிடென்சி அப்படின்னு காட்டுது ங்க ருட்டு
ஆஹ்
ஆஹ் அவர் என்ன நடந்து வந்துகிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல
நடந்துதான் வந்துட்டு இருப்பாங்க நான் சொன்னதான் என் என்னைக்கு கேட்டாங்க என் தம்பி நான் சொல்லது ஒண்ணுமை கேட்க மாட்டான் பஸ் வரும் வெயிட் பண்ணா நா வெயிட் கூட பண்ணமாட்டேனுவான்
உம் மகாவீர் லாரல் அப்பார்ட்மெண்ட்ஸ் சோ ஹி அவர் நடந்துட்டு தாங்க வராங்க அது லாரல் அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ நீங்க இருக்கற்து ஆஹ் அவர் இறங்கிட்டு இருக்காரு பஸு உம்
நான் பஸ் இறங்க சொல்லலங்க அங்கல இருந்து நீங்க ஷேர் ஆட்டோல வந்துட்டா கம்மிதான் வையும்ங்க
ம்
சும்மா அது வேஸ்ட் தான் லகட்டு பின்னாடி என்ன ட்ரை பண்ணா கெடைக்கும்
ஆ இல்ல ரொம்ப தூரோ இருக்கு
ஆ
ம்
வருங்காட்டியு எனக்கு தெரிஞ்சி அவுங்க ஒரு செவன் ஆயடுங்க
ம் நடந் நடந்துதாங்க வந்துட்டு இருக் க்காரு ஏன்னா அத மூவ் ஆகல
அதுதானா அதுதாங்க அவன் ஸ்பீடா கூட நடக்க மாட்டான்றா தெரிஞ்சுனு
ம் ம் சரிங்க ரொம்ப நன் றிங்க மாறியு மீண்டும் ஒரு கால்ல சந்திப்போ
ஆ மீண்டு சந்திப்போ எனக்கோர் டவுட்டுங்க
மீண்டும் சந்திப்போம்
ஆ சந்திக்கலங்க அது இல்லங்க ஃபஸ்ட்டு நா நடக்கறப்ப ஸ்பீடா போதா ஸ்லோவா வருதாங்க
இல்லங்க அது நடக்கு போது எல்லாமே ஸ்லோவாதா காட்டு
ஆ எனக்கு ஸ்பீடா காட்டுதுனு நெனைக்கிறே நா ஸ்பீட் ஸ்பீடா நடந்து ஓடி வந்துற
ம் நீங்க ஓட்னா நாய் தொரத்துதா
நாய் தெரத்துலனாலு பரவாயில்லங்க கன்பா கன்ஃபார்மாங்க எங்க வீட்டு முன்னாடி இறங்கிட்டனாங்க
ட்டு மெயின் ரோடு்
ஆ
மாதாஜி பேக்கரி
அவ ராப்ஃபிடோ புக் பண்ண ஒன்னு பெஸ்ட்ங்க ராப்ஃபிடோ புக் பண்ணா அவ்ளோ இருக்கா
ராப்பிடோதா நெனைக்கிறே
கிட்டோ பண்ணோ இன்னு கம்மியாவு
ம் ராப்பிடோதா நெனைக்கிறே
ம் தெரியலங்க நீங்கதா பாத்து சொல்லனு ஓகேங்க சரி இருக்குறங்க ஆ பாய்ங்க ஆங்க